ஹலோ
சொல்லுமச்சி என்ன பண்ற
ஃப்ரீயா இருக்கியாடா
ஆ ஃப்ரீதா சொல்லு என்ன கால் பண்ணியிருக்க
செம்மா பசி டா வீட்டுல யாரு இல்ல சமைக்கவு மட்டியா இருக்கு
ம் என்ன சொல்ற உனக்கு பசி வந்தாலே என் ஞாபகந்தே வருது போலையே
என்ன சாப்புடுறதுன்னு தெரியல எங்க ஆர்டரு பண்றதுன்னு குழப்பமா இருக்கு ஏதந்த ஐடியா சொல்லு
ஏன் என்னாச்சும் உங்க வீட்ல யாரும் இல்லயா
வீட்ல எல்லாரும் ட்ரிப்பு போயிருக்காங்க
செரி செரி நான் ஒரு பிரியாணி கடை சொல்றேன் அங்க போயி சாப்புறியா
எங்க எந்த பிளேஸு
இங்க நாலு தெரு தள்ளி பாய் பிரியாணி கட பிரியாணி சூப்பரா இருக்கு என்ன கொஞ்சோ ஹவியா இருக்கு பிரியாணி கடையில சாப்புடுறா யோச்சு
எனக்கு லைட்டா தான்டா வேணு
லைட்டானா வேணும்னா சாம்பார் சாதம் இருக்கு அதே கடையில
சாம்பார் சாதம்லா அப்பறோ
சாம் தாம் சாம்பாரு தயிர் எல்லா நிறைய இருக்கும் நீ அங்க போய் பாத்தேன்னா உனக்கே தெரியு அந்த ஹோட்டல்ல என்னன்ன செய்வாங்க என்ன லிஸ்ட்டு இதுவு இருக்கும்ல அது என்னாது
மெனுவா
ஆ மெனு மெனு இருக்கு அதுல போய் பாத்துக்க
மெணும்லல்லாம் வேனாண்டா மச்சி நீ நல்ல உன் பிளேஸ் சொல்லு ஃபேவரட் பிளேஸ்சு
நானும் என் ஃப்ரெண்டு கூட போன வாரம் இங்கே போனமுடா அது நான் சொன்னேன்ல பாய் பிரியாணி கடை அதுக்கு பக்கத்துல இன்னொரு கட இருக்கும் அது வந்துட்டு பாய்ல்லாம் போடுல இப்பதக்கு சும்மா நார்மலா இப்பதா புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க அங்க வந்துட்டு நாங்க போடுறப்போ வந்துட்டு ஆஃபர்ல்லாம் இருந்துச்சு இந்த மாரி பை ஒன் கெட் ஒன் ஆஃபரு இங்க பிரியாணி சாப்பிட்டம்னா இன்னொரு பிரியாணி ஃப்ரீ அப்டின்னு சொல்லி அங்க வேணா ட்ரை பண்றியா
சேரா மாப்ள
உம் சேரி சேரி ரேட்டு என் என்ன ப்ஜெட் ஃரண்ட்லியா தான் வரும் நூத்தி இருபது ரூபா வரும்
நூத்தி இருவது ரூபவா
ஆமா பக்கெட் பிரியாணி எல்லாம் இருக்கு அதுக்கு இது வெளையாட்டுப் போட்டியல்லாம் வைப்பாங்க நீ ஒன்னால முடிஞ்ச பக்கெட் பிரியாணி சாப்ட்டேனா வந்துட்டு அடுத்து ஒரு பிரியாணி பார்சல் ஃப்ரீ உனக்கு அப்டி அப்டின்னு சொல்லிட்டு
சைடிஸ் என்ன மச்சி வரும்
சைடிஷ் வந்துட்டு சிக்கன் கொழம்பு
உம்
மட்டன் கொழம்பு
சேரி
என்ன வேணாலும் அது கிரேவி ஐட்டத்துல நெறைய இருக்கும் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி முட்டைன பிரியாணி குடல் கரியா குடல்கறி தெரியலயை கெடைக்குமா என்னனு சொல்ட்டு கேட்டு பாரு அதெல்லாம் கெடைக்கும் புதுக்கடை தான எல்லாம் வச்சுருப்பாங்க
சேரி மச்சி அது விடு சோடா கட சொல்லு
சாப்ட்டு சோடாலா குடிக்காத நா சொல்றே ஸ்வீட் பீடா போடு செம்மையா இருக்கும்
ஸ்வீட் பீடாவா
ஆமா பிரியாணி சாப்ட்டு ஸ்வீட் பீடா போட்டேன்னுவே
உம்
பிரியாணிக்கு அதுக்கு அப்டியே நல்லா செமிக்கும் நல்லா இருக்கும் உடம்புக்கு வேணா சோடா கூட ட்ரை பண்ணிக்க சோடா கூட ட்ரை பண்ணிக்க ஒன்னு பிரச்சன இல்ல
ஓகே
உம் என்ன பிரியாணி புடிக்கு சாப்ட போற இன்னைக்கு
நா வந்து மட்டன் பிரியாணி
ஏய் மட்டன் பிரியணியிலாம் வேணாம்டா சிக்கன் பிரியாணி சாப்டேன்வே அது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ரா சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆம்லேட் இலவசமா பண் அதுவும் இல்லாம ஒரு முட்ட ஒண்ணு தருவாங்களாம் பொறிச்ச முட்ட சி அவுச்ச முட்ட மட்டன் பிரியாணி ஆர்டர் எல்லாம் பண்ணோம்னா ஒன்னு கெடையாது அதெல்லா சும்மா மட்டன் பிரியணினா வெரும்பிரியாணி மட்டும் தா வரும் ஸ்பெஷல் ஃபார் சிக்கன் கோழிக்கறிக்கு மட்டுத்தா
அப் பேடியா
ஆமா ஆமா
சேரி பிரியாணிய வுடு நம்ம ட்ரிப் லா எப்
இப்பதிக்கி ட்ரிப்பு வேணா நீ பசிய போ மொத பாரு அதுக்கப்புற ட்ரிப் போயிக்கிலா இன்னொன்னு அடுத்த வார நம்ம ரெண்டு பேரு சேந்து போய் சாப்புட போலாமா ஃபேமுலியோட
ஆ போலான்டா அதே கடயா
அதே கட வேணா வேற கட புதுசா ஒனக் தெரிஞ்சி எதாவ்து நல்ல கடயாந்தா சொல்லு போவோ
ஆ எனக் தெஞ்ச கட ஸ்நெஸ் கட தா இருக்கு
ஏன்டா அதா ஃபேம்லியா போனா நல்லா சாப்புல்லாம்ல எல்லாரு சேந்து
ஃபேம்யிலா வேண்டாமச்சி நம்ப போவோ ரெண்டு பேரு
நம்மளா போய் நம்மளா ஜாலியா சாப்ட்டு வர்லான்றியா
அது நம்மக்கானா ஸ்பாட்டு
ஆமா ஃபேம்லி எல்லா வந்து அப்றோ நச நசன் பேசிக்கிட்டே இருப்பாங்க அத சாப் கூட வேணா ஏதா சாப்புட வேணாம்ப்பாங்க நம்மனா நயற சாப்புல்லா டிஷ்ஷு
ஆமா மாப்புள்ள போன்ஷாட் இருக்
ஆன் போட்டு சொல்லு அ போன் ஷாட் அது என்ன புதுசா இருக்கு கேள்விப்படவே இல்யே நால்லா
ஒனக்குல்லா தெரியாது எது வெறிக்கு ஃபாரின் ஐட்டோ எறக்கிருக்கானுங்க
அது எப்புடி சாப்புட அது எப்புர்ருக்கு டேஸ்ட் நல்லாருக்குமா
அது சிக்கென் தா சிக்கன் வந்து எலும்புருக்குல
ம்
எலும்பு கறி இருக்குற மாரி போட்டு மசாலால போட்டு பொரிப்பானுங்க
அது எப்புடி ஒனக்கு யாரு ஒனக்கு எப்புடி தெரியு அந்த டிஷ்ஷு
அதா ஃபோனன்னே போன வார ஏ ஃப்ரெண்டு கூட
சேரி சேரி சேரி அ நல்லாருக்கும் போலயே அப்ப
அம்மா நம்ப போவா நீ அமௌண்ட் ரெடி பண்ட்டு சொல்லு
சேரி சேரி நா அந்தா அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு ஒனக் கூப்புட்றே ஒன்னா போவா
ஆனா அது ரேட் அதிக வரு
என்ன ரேட் அதிக வருன் சொல்ற ஆஃப்பர்ல்லா போட மாட் டாய்ங்ளா ஒனக் தெரிஞ்ச கட தான
ஆஃப்பர்ல்லா கடையாது என்ன என்னயவே அடுச்சு தொரத்துவாங்க அங்க ஆஃபபர் கேட்டன்னா
இன்னடா சுல்ற எதோ தெரிஞ்ச கடன் சொன்ன இப்புடின்ற நம்ம நம்ம பசங்க அப்டிங்ற
எனக்கு தெருஞ்ச கட தா ஆனா அவுங்ளுக் என்ன தெரியாது
சேர் சேர் சே நம்ம ஏ இன்னொரு ஃப்ரெண்ட கூட்டு போன அவனுக் தெரியும்ல அவ அவுனு அந்த கடையோட ஃப்ரெண்டுன்தா என்ட்ட சொல்லி வச் சிருந்யா
ஆமா ஓனரோட பையனோட ஃப்ரெண்டு அவே
அ சேர் சேரி அவன கூட்டு போய் பாப்போ எதாவ்து ஆஃப்பர் ஈஃப்பர் போட்றாய்ங்களா என்னதுன்
ஆமா அவன கூட்டு போய் ஃபை ஒன் கெட் ஒன் வாங்ளா
ஆமா கடைசில தெரியாதுன்ட்டாய்ன்னா ரொம்ப சங்கடமாயி போகு யாருப்பா அது அப்டின் கேட்டாங்கனா
ஆமா
அதுதா கொஞ்சோ ஏன்னா கொஞ்ச கோ கோப்பான ஆளு ஒன்னு செய்யது சொல்ல முடியாது தெரியம்டுவியா அப்பற திடியான்னு தெரியாதுன்னுவியா
நம்ம வந்து போனா ஒரு பொருள் சாப்டக்க கூடாது மச்சி அங்கிருக்க ஒரு அஞ்சுறு ஸ்டார்டர்ஸ் எட் டாப் ஸ்டாட்டஸ் எடுக்குணு
உங்க போன்ஷாட் மட்டு தான இருக்குன் சொன்ன வேற எதாது நறைய இருக்குமோ
இப்பஸ் கேளு போன்சாட் இருக்கு பர்கர்ருக்கு
செரி
அப்புறோ வந்து பிரஃரெஞ்சு ஃரைஸு
பிரஃரெஞ்சு ஃப்ரைஸா அது என்னது
அது வந்து கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து அது சூப்பரா ஃப்ரைஸ் பண்ணி தருவாங்க
செரி செரி உர்ல கிழங்க பொரிச்சு தருவாங்க எண்ணெய்ல அதா செரி வேற என்ன இருக்கு
அப்புறோ பாத்தீங்கன்னா ஃபிரெஞ்சு ஃபிரரைஸ்லய லோடர் ஃபிரரைஸ் இருக்கு
ம் எனது
இத இதல்லா நீ இப்பதா கேள்வி படுவ
ஆ புதுசா இருக்கே இப்ப எல்லா ஐட்டமும்
ஆமா அத வந்து சிக்கனு பிரஃரெஞ்சு ஃரைஸ் மயோனிஸ் எல்லா போட்டு கலக்கி அடிச்சு தருவானுங்க
மயனீஸ் எல்லா வந்துட்டு உடம்புக்கு கெடுதன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லா நம்ம சாப்பிடலாமா
அதெல்லா சாப்பிடலா என்னைக்காவ ஒரு நாள் சாப்பிடலா உடம்புக்கு நல்லதுக்கே நல்லதுயெல்லா கிடயாது
ம்
டெய்லி சாப்பிட்டாதா செட் ஆகாது
ஃபாஸ்டு ஃபுட்டே கெட்ட ஐட்டம் தா ஏதாவது டக்குன்னு ஏதாவது அவசரத்துக்கு சாப்பிடுறதுக்கு தா அது
ஆமா
தெனமு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தா கெடுதி
அது சொல்லிக்க டிஸ்க்ளெய்மர்ன்னனு போட்டுக்கங்க
ஆமா இப்ப என்ன எல்லாரு அப்டித்தானே சாப்பிடுறாங்கே ஃபாஸ்ட் ஃபுட்டு ஆ சாப்ட்டு சாப்ட்டு அவுங்க உடம்பு கெடுத்துக்ககறாங்க என்ன செய்றது
ஆமா நம்ம வந்து ஹெல்தியா இருக்கோம் நம்ம எப்பவாது தானே சாப்பிடுவோ
ஆமா நம்ம என்ன சாப்ட்டுட்டு ஜிம்முக்கு போயிடலா என்ன சொல்ற
ஆமா ஃபீஸ் கட்டிறுவோ
ஃபீஸ் கட்டி ஜிம்முக்கு போயி ஆளுக்கு ஒரு சட்ட போடுறோ அர்நால்டு மாதிரி மாறுறோ
ஆமா ஒவ்வொரு நா திங்கக்கிழமை செஸ் அடிக்கலா
செரி
சனிக்கிழமை மட்டு லெக் அடிப்போ
செரி சனிக்கிழம லெக்கு மத்த நாள் ஃபுல்லாமே மத்த பார்ட்ஸுக்கா
ஆமா மத்த நாள் ஃபுல்லாமே செட் கிளிக் தா
செரி இப்ப சாப்பாடு முடிஞ்ச்சு இப்ப ஜிம் வந்துட்டோம்ல என்ன ஜிம்மு உனக்கு புடிக்கும்ன்னு சொல்லு உங்க வீட்டு பக்கத்துல எந்த ஜிம் நல்ல ஜிம் நல்ல கோச்சிங் சொல்லி தருவாங்க நல்ல வாத்தியார் இருக்காங்க ஜிம் வாத்தியாரு
எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஜிம்மு இருக்கு ஆனா அது பேர் சொல்ல மாட்டே
ம் எங்க வீட்டு பக் கத்துல ஒரு ஜிம்மு இருக்குடா என்ன பயங்கரமான ஒரு ஜிம்மு பேர் போன ஜிம்மு அது
ம்
உள்ள போனாலே நம்மளுக்கே அப்டியே ஒரு த த தம்பள்ச தூக்கி ஒரு பத்து செட் அடிக்கணு தோணு அப்டி இருக்கு ஜிம்மு
ஆமா எங்க வீட்டுக்கிட்ட இருக்கு ஆனா அங்க ஃபீஸ தா கொஞ்சோ அதிகோ
என்ன எங்க வீட்டுக்குல இருக்கு எனக்கு கொஞ்சோ ஜிம்மு குட்டியா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆனா உள்ள போனேன்னா பயங்கரமா இருக்கு நெறையா பசங்க வருவாங்க வந்து போவாங்கே ஏ ஃப்ரெண்ட்டு ஒரு ரெண்டு நாள் போனா என்ன அவனுக்கு கொஞ்சோ காசு த்து பிரச்சன அதனால வந்துட்டு போல
அப்டி என்ன ஆச்சு அவனுக்கு
அவுங்க வீட்ல கொஞ்சோ அவனுக்கு வந்துட்டு இது பண்றாங்கடா பரிட்சைல நீ நல்லாவே மார்க் எடுக்க மாட்டேங்கிற
ஆ
நீ வந்துட்டு ஆனா ஜிம்முக்கு முட்டு உன்ன சேத்துட்னு அதுக்கு முட்டு காசு வேற கேக்கற எப்டி தர முடியு நீ மொதோ வர்ற பரி ட்சைல்ல நல்ல மார்க் மார்க் எடு அதுக்கப்பறோ உனக் ஜிம்முக் சேர காஸ் தரே அப்டினுட்டாய்ங்க
அது தவறான விஷயோ
அந்த பைய எங்கிட்ட வருத்ததோட ரொம்ப சொல்லிட்ருந்தியா என்னடா இப்டி ஆயி போச்சு நண்பா ஒன்னுமே பண்ண முடியாது நண்பா ஒரு ஜிம்முக் போலான் ஒரு ஆசயோட இருந்தே இப்டி பாரு இப்டி ஆயி போச்சு அப்டின்னா நீ அதுக்த்தா நல்லா படிக்கணு படிச்ட்டு நல்லா மார்க் எடுத்தேனா உங்க அம்மா ப்ப உனக் ஈசியா அனுப்ச்சுட்டுவாங்களே எதுக் கவலப்பட்ற அப்டின் சொன்னே எங்குட்றா நமக் படிப் மண்டேல வந்தாதானே அப்டின்றியா சேரி ஒ தலையெழுத்து போ
அவ அவ உங்கூட படிச்சவனா
ஆமா எ கிளாஸ் ஆறாவதுலிர்ந் பாண்டாரு எங்கூட தான்டா படிச்சா
எனக் தலவளிக்குது விக்ஸ்சு போட்லான் இருக்க மச்சி
என்ன சொல்ற திடீர்ன் தலவலி வேற வந்துருச்சா
என்னனே தெர்ல நேத்து பேஸ் சாப்ட்டது சேர்லன் நெனைக்கிறே அதனால தா நா அதிகமா பாஸ்ட் ஃபுட்டே சாப்பட்றதில்ல
சே அதத்தா பாரு இப்ப நம்ளே வந்துட்டு கண்டுபிடிச்சுட்டோ பாரு அதிகமா பாஸ்ட் ஃபுட் சாப்ட்னா ஒடம்பு செரியில்லாம பொய்யு சொல்லி
இதா பாத்தியா இன்னிக்கு தல வலிக்குது நாளைக்கு எனக்கு வயிறு வலிக்கு
என்னடா நீயே நீயே வவுறு வலிகுன்றியே சேரி வுடு நல்லாத சாப்புடு நல்ல ஐட்டமா சாப்புடு வவுறுவலின்றெலே வெந்தயத்த தண்ணில ஊற வெச்சு சாப்புடு செரியா போகு
ஆமா நைட் ஆனா ஒரு சோடாவ குடிச்சிட்டு
உம்
படுத்தூங்னனா செய்றக் கரெக்டா இருக்கு
ஆமா வெந்தய வந்து ஒடம்புக் குளிர்ச்சின் சொல்லுவாங்க அது அது அதுக்கப்புறோ வந்துட்டு ஆமா வெரு வவுத்துல வந்துட்டு எந்திரிச்சு வந்து சாப்ட்டா ரொம்ப நல்லது அது ஒடம்புக்கு
சேரி எங்க அப்பா கூப்புர்றாரு நா வெக்கறே
ம் சேரி என்னன் பாரு நாளைக் ஃபோன் போட்றே